ஹலோ
ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா கேக்கதா ப்ரோ உங்களுக்கு ஓகே லைட்டா நெட்வொர்க் இஸ்சுட்ரால லைட்டா நெட்வொர்க் இஷூ இருக்கு அதனால
ஆ ஓகே ஆ பரவால்ல ஆ ப்ரோ நைட்டு சாப்ட்டீங்களா
இல்ல ப்ரோ இப்பதான் ப்ரோ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பண்ணணும் ப்ரோ
குக்கிங் ஏதாவது தெரியுமா
ம் தெரியும் ப்ரோ நீங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நான் வந்து எப்பவுமே ஒன்பதுரைக்கும்ந்த நீங்க
நான் சாப்ட லேட் ஆகும் ப்ரோ டென்னாயிரு
டென் ஆயிடுமா வீட்ல செய்ய லேட் ஆயிடுமா இல்ல நீங்க
இல்லல்ல நான் இங்க ஒர்க் பிலேஸ் ல தான் இருப்பேன் தனியா ரூம் இருக்கு இங்க நாங்க தனியா பசங்களும் நாலு பேர் இருக்கோ
ஓ ரூம் அததான் தங்கிிரு ஹாஸ்டல் மாதிரியா இல்ல எப்டி ஓ பேச்சலர் ஆ
ம் ஆமா ப்ரோ இப்பதா ரைஸ் வச்சிருக்கு நீங்க
புரியல என்ன சொன்னீங்க
இப்ப தா ரைஸ் வச்சிருக்கு ப்ரோ
ஓ அடுப்புல வச்சிருக்கீங்களா வடிப்பீங்களா இல்ல குக்கர்ல
குக்கர் தா ப்ரோ குக்கர் தா வடிக்குறதல்லா செட்டா
சிங் இன்ட்ரஸ்ட்னு இல்ல சும்மா அம்மா ஏதா பிரியாணி செஞ்சாங்கன்னா அப்டி கூட நின்ட்டு செய்வே அவ்வளோதா அதுக்கடுத்து தோச சுட தெரியு அப்புறம் குக்கர்ல சாப்பாடு வடிக்க தெரியு ஆனா ஆ ரொம்ப பே செய்ய மாட்டே எல்லா வீட்லயே செஞ்சுருவாங்க
வீட்ல ப்ரோ வீட்டுக்கு போனாலு நம்பதா இங்கருந்தாலு நம்ப தா
ஓ வீட்டுக்கு போனா அம்ப அ நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கல நீங்க மட்டும்தா செய்வீங்களா இல்ல அவங்களு செய்வாங்களா
இல்ல எல்லாருமே செய்யு நான் தா மோஸ்ட்லி அதிகமா செய்வே அவங்களுக்கு யாருக்கு அவ்வளவா செய்ய தெரியாது
சேர் நீங்க எப்டி கத்திட்டீங்க இல்ல யூடியூப் பாத்தா இல்ல
இல்ல இல்ல ப்ரோ வீட்ல தோச அதே மாரிதா நீங்க சொன்னிங்கள தோ ச இந்த மாரி செய்றதுலா பாத்து கத்துக்றது தா நாம
ஓ இது வெறு சாப்பாடு மட்டுமா இல்ல ஏதா கொழம்பு எதா வப்பீங்களா
அதா இப்போ தக்காளி சட்னி சாம்பாரு ரசம்
ஒ தக்காளி சட்னியு சாப்பாடுமா
ஆமா சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி ம் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மெத்தட் தான் ப்ரோ
ஓ நீங்க செய்ரதுதா அவங்க எல்லாரு சாப்டுவாங்களா இ ஷேரிங் பண்ணிப்பீங்களா பொருள் வாங்கறதுங்ளா ஓ கடைல வருமா சாப்பிட மாட்டீங்களா வெளில இருக்கீங்க
அது சாப்டுவோ எப்போயாது எங்களுக்கு போர் அடிச்சுன்னா சமைக்கிறதுக்கு போர் அடிச்சுன்னா வெளிய போயிடுவோ டைம் அந்த மாரி எதனா ஒரு நாள்
ம் உங்களுக்கு புடிச்சது நீங்க செஞ்சதுலயே உங்களுக்கு எது புடிக்கும்
நா செஞ்சது பாத்தனா பிரியாணிதா ப்ரோ
பிரியாணி தானா அது வார வாரம் செய்விங்களா இல்ல சும்மா மந்த்லியா
இல்ல இல்ல ப்ரோ எப்பியாவது பசங்க இங்ட்டு சாப்ட போர் அடிக்கு அது சாப்ட போர் அடிக்குதுன்னா அதுக்கேத்தா மாரி செய்வோம்
ஓ வாரத்துல எத்தன நாள் நான்வெஜ் செய்வீங்க
ஒரு டூ இல்னா த்ரீ டேஸ் செய்வோம் ப்ரோ
ஓகே
நம்ளுக்கு புடிச்ச நான்வெஜ் சாப்பிடணுன் தோணுச்சுன்னா எப்ப வேனா செஞ்சிருவோ
ஓ சாப்பிடணுன் தோனுச்சுன்னா எப்ப வேனாலு செஞ்சிருவீங்
ஆமா
செரி ஆனா சண்டே சண்டே தான்ங்கரப்ப சண்டேனா கம்பல்சரி புரியில ஓ சண்டேனா கம்பல்சரியா அப்போ சண்டேனா ஒ அ வேலயு லீவ் தானா உங்ளுக்கு ஓ ஓகே செரி
லீவ் வரும் சண்டேஸ்ல லீவ் வராது
எல்லாருமே ஒர்க்கு போய்டுவீங்களா அப்போ வந்து காலைலயு நீங்கதா செய்யணுமா
இல்லல்ல காலைலலா அவங்கவங்க ஒர்க் ப்ளேஸ்ல செஞ்சுக்குவாங்க நைட் மோஸ்ட் நைட்ல தா எல்லாரு ஒன்னா சாப்போ
ஒ நைட்டுதா மோஸ்ட்லி எல்லா ஒன்னா சாப்டுவீங்களோ அ ஆஃப்டனூன்லா அங்க எடுத்துட்டு போய்டுவீங்க அங்க எடுத்துட்டு போய்
இல்ல இல்ல எனக்கு ஒர்க் ப்ளேஸ்லே ஃபுட்டு வந்துரு எனக்கு அதெல்லா பிரச்சன இல்ல மார்னிங் ஃபுட்டா ஆப்டர்னு ஃபுட்லா இங்கே எத்துருவே நைட்ல லேட் ஆச்சு னா அங்க்யே சாப்ட்டு வந்துருவே ஒரு நாள்ல
ஓ நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கறதுனால அப்டி சாப்றீங்க அங்கயே கூட இருக் குறவங்களா எப்டி அது அவுங்க அத மேனேஜ் பண்ணிப்பாங்களா
அது அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ப்ரோ அது ப்ரச்சனை இல்ல அவங்களுக் என்ன சைசு ஆமா எல்லாருமே வேற வேற ஒர்க்குதா
ஓகே
உங்களுக்கு அப்டி ஃபுட்ல மோஸ்ட்லி என்னா உங்ளுக்கு புடிக்கு
எனக்கு அதா எல்லாருக்கு புடிச்சதுதா பிரியாணிதா எனக்கு புடிக்கு
ஏனா யூனிக்கா எதானு இருக்கணுல ப்ரோ யூனிக்கா நமக்கு பிரியாணினாலு
யூனிக்னா ஆ எறால் பிரியாணி
ஓகே ஓகே
ஆ அதா பிரியாணில எறா பிரியாணி எறாதா புடிக்கு
நமக்கு ஃபேவரட்னு எதுவு சொல்ல முடியாது ப்ரோ எனக்கு ஃப ஃபுட்ல ஃபேவரட்னு எது சொல்ல மு டியாது ஒரு நேர பூரி ஒரு நேர சப்பாத்தி பசிக்கு ஏத்த மாரி நா மாறிப்பே ப்ரோ அவ்ளோதா ஃபேவரட் ஆமா ஃபேவரட்னு சொல்ல முடியாது ப்ரோ ஃபுட்ல எனக்கு மோ மோஸ்ட்லி
முக்காசி எது வச்சாலு சாப்ட்ருவிங்க
நமக்கு சாப்பாடு இருந்தா போது ஃபுட்டி நம்ம ஒரு ஃபுட்டி எந்த ஃபுட்டா இருந்தாலு சாப்போ இதா பேசிக்கே இதுத எனக்கு புடிக்கு அப்டி எல்லா இல்ல
நீங்க ஒரு வேள தனியா அங்க போய் ஒர்க் பண்றதனால உங்ளுக்கு எதுவா இருந்தாலு சரி
அப்டி அ அப்டி இல்ல ப்ரோ சின்ன வயசுலெந்தே அதெ மாரிதா ப்ரோ நான்வெஜ்ஜுனா நல்லா சாப்டுவே இதே வெஜ்ஜுனா சாப்ட அ வெஜ்ஜுனா கொஞ்சொ ஒரு அளவு லிமிடெட் நான்வெஜ்னா அன்லிமிடெட் அப்டிதா
இந்த ஜிம்முலா எதாது போறிங்ளா ஜிம் எக்சைஸ்லா பண்ணுவிங்ளா
இல்ல இல்ல ப்ரோ நாம சாப்படறது ஒடம்பே ஏற மாட்றங்கு
அ ஓ ஹோ எது அப் அப்டியே சைட்ல போறதுக்கு டைம் இல்லையா நீங்க
இல்ல டைம்மெல்லா இருக்கும் ப்ரோ எனக்கு செட் ஆகல ஜிம் போறது நாம எப்படி சொன்னே அ ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால நா ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் போட் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ல தா இருப்ப எப்பமே அது நம்முளுக்கு அதில்லயே நம்ளுக்கு ஃபிட்னஸ் வந்துரு எல்லாமே நா தனியா அதுக்குனு போய் பிராக்டீஸ் பண்ண தேவ இல்ல
ஓ இருந்த இல்ல சும்மாவே அப்டியே நீங்க அதே ஃபாலோ பண்ட்டு போகும் போது ஒடம்பு போடாதா
இல்ல இல்ல ப்ரோ எனக்கு போட மாட்ருக்கு மத்தவங்கள தெர்ல எனக்கு எது ஆவுல அ மோஸ்ட்லி ஆயில் அயிட்ட அதிகமா சாப்ட மாட்ட
ஓ ஆயில்னா நீங்க யூஸ் பண்ண மாட்டிங்ளா இல்ல
ஆமா மோஸ்ட்லி ஆயில் நா எ சேக்க மாட்டே எதுக்கு அவ்ளவா அப்டியே ஆயில் அதிகமா இருந்தாலு சாப்டாலே எனக்கு ஒன் னு ஆவாது லைட்டா தெகட்டு அவ்ளோதா ஆய்லி ஃபுட் ம் நெய் எடுக்க மாட்டே நெய் எடுப் ப அத மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி தெரியாம மிக்ஸ் பண்ட்டாங்கனா சாப்டுப்ப எ கண்ணு முன்னாடி மிக்ஸ் பண்ணா சாப்ட மாட்
ஏ புடிக்காதா அது
இல்ல அது ஒரு மாரி ஸ்மெல்லு வரும் ப்ரோ அந்த ஸ்மெல்லு அந்த நெய்யோட ஸ்மெல் உங்க சில பேருக் செட் ஆவல ப்ரோ எனக்கு அந்த ஸ் மெல்லு நெய் ஊத்தி சாப்டா நல்லாருக்கு பட் எனக்கு அந்த ஸ்மெல்லு செட் ஆகாது ஆமா அது ஒரு மாரி இந்த கிரீவீ அந்த பச்ச வாசன அடிக்குதுனு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி இருக்கு
உ
நீங்க நெய் சாப்டுவிங்ளா நீங்க
அ அதா அதா எனக்கு நெய்யினா புடிக்கு அ எப்பமே நெய் வந்து பாட்லு பாட்லா வாங்கி வச்சிருவாங்க அ தோசையில ஊத்தி சாப்புர்றது இல்ல ப்ரெட்டு ப்ரெட் கூட ப்ரட்ட வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு
அ பட்டர்ல ரோஸ்ட் பண்ணா நல்லாருக்கு ப்ரோ ப்ரெட்டு வந்து நெய்யில ரோஸ்ட் ஒரு பட்டர்வ ரோஸ்ட் பண்ணா நல்லாருக்கு
நெய்யு ச்சீ எப்டி சொல்றீங்க ப்ரெட்டு வந்துட்டு பட்டர்ல ரோஸ்ட் பண்லா ஓ ஓ
நெய்யட பட்டர் கொஞ்சோ நல்லாருக்கு ஆமா
பட்டர்னா அது எவ்ளோ இருக்கு அது கடைய்லே
கடைய்ல ஒரு நார்மலா ஒன் டொன்டி அது மாரி சம்திங் தா ப்ரோ ருக்
ஓ ஓ
அதா சம்திங் கால் கிலோ அந்த மாரி வரு பீஸ் பீஸா கட் பண்ணி ஒரு ம் அது ஒண்ணுல்ல அது ஒரு பீஸ் மாரி கெட் ட்டியா கல்லு மாரி வரு அந்த கொழுப் மாரி அப்டியே லைட்டா அது ஒரு ஃபேஸ் கட் பண்ணி ஒரு ப்ரெட்டுக்கு என்ன வேணுமோ அத தோச சட்டி மேல போட்டு ப்ரட்ட ரோஸ்ட் பண்ற மாரி நார்மலா நெய்விட்டு ரோஸ்ட் பண்ற மாரி பண்ணி எடுத்துட்டு அத லைட்டா மேல எது ஜாமு இல் லா பட்டர் இது என்னது அந்த அ பீனட் பட்டர் இது மார்
ஆ ஆ பீனட் பட்டர்லா வீட்லே பண்ணு வீங்களா இல்ல நீங்க பண்ணிருக்கீங்களா
ம் பீனட் பட் பண்
ஓ என்னென்ன எப்டி பண்ணுவீங்க அது
நார்மலா லைட்டா அந்த சுகர் கண்டிஷன ஆட் பண்ணி அது அதுக்கு லிக்யூட் ஒன்னு தராங்க இருக்கும் அத போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணா போதும் ப்ரோ நல்லா கொஞ்சோ மெல்ட்டா அயிருமாரி க்ரீம் மாரி இதா ஆயிடு
ஆ நா வந்து அதா யூடுயூப்ல ஒரு வீடியோ பாத்தே இந்த மேரி அதா கடல்யே தோல் உரிச்சுட்டு அத வறுத்துட்டு அதுக்கடுத்து மிக்சியில போட்டு அதுல கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு சுகர் போடுவாங்க அதுக்கடுத்து லைட்டா கிரீம் மாரி வர்றதுக்கு நெய் நெய் ஊத்திர்றாங்க அதா சரி அது நானு பண்ணிட்டே ஓ வேற ஏதாச்சு நெய் பட்டுரு ஆனா போட்டே ஆகணுங்கற கம்பல்சரி இருக்கா
ஆமாங்க இருக்கு ப்ரோ கம்பல்சரி அது உங்களுக்கு ஏத் ததுதா மோஸ்ட்லி பட்டர் போட்டுக்கலா அந்த கிரீமிய இருக்கற மாரி வரத்
ஓ ஓகே ம் நீங்க கால்லே காலையில எப்போ மோஸ்ட்லி என்ன சாப்பிடுவீங்க க்த் டிபன்னால்ல சாப்பாடு
டிபன் தான் ப்ரோ காலையில எப்பவுமே டிபன்தா தோச இட்லி அந்த மார்தா
அது நீங்க கடையில செய்யறதா இல்ல நீங்க வீட்ல குக்
இங்க ஹோட்டல்ல ரெஸ்டாரன்ட்ல நம்ப குடுத்
ஓ ரெஸ்டாரண்ட்லயே கால்லே து கால்ல எல்லா ரெஸ்டாரண்ட்ல அவைலபில்லா இருக்கறதுனால உங்களுக்கு அது குடுத்துருவாங்க
ஆமா ஆமா நமக்கு வந்துரு எப்பயுமே காப்ளிமெண்ட் வேணு நமக்கு ஒர்கர்ஸு எங்க மேட்மெண்ட்லந்து எல்லாத்துமே ஸ்டாஃபுங்கு எல்லாத்துகுமே காம்ப்ளிமெண்ட் ஃபுட்டுதா எல்லாத்துக்கு எங்கே வே சாப்ட்டுக்கலா ம் கே கேகளா யாருன்னா போகம இருப்பாங்களா ப்ரோ காலேஜ் டைம்ல நாங்க போகாத் கேட்டரிங் எல்லாத்துக்கு நாலாயிரோ பேரு அஞ்சாயிரோ பேரு வர கல்யாணத்துக்கலா பெரிய பெரிய கல்யாணத்துக்கலா போயிருக்கோ
ஓ கேட்டரிங்ல வந்துட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸெல்லா சேந்து
ம் ஆமா ஆமா நானே எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமேதா போவோ நா யாருன்னா ஒருத்தருக் கால் வந்துரு எப்படியாருந்தாலு ஒரு சைட்லருந்து நாங்க மோஸ்ட்லியோ நாங்க அஞ்சு பேர் இருக்கிறோம் ப்ரோ ஆளுக்கு ஒவ்வொரு கேட்ரிங் இ இது புடிச்சு வெச்சிருந்தோ எந்த கேட்ரிங்லந்து நம்மளுக்கு கால் பண்ணாலு அந்த எடத்துக்கு போய்ருவோ எல்லாரு ஒன்னா
ஒர்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிரஸ்தான போடுவீங்க
இல்ல ப்ரோ நமக்கு அந்த மாரி ட்ரெஸ் எல்லா இல்ல ப்ரோ இந்த பெரிய பெரிய கல்யாணத்துக்கு ஆமா பெரிய பெரிய கல்யாணத்துக்கு போனா மட்டுந்தா டிரஸ்னு ஓன்னு குடுப்பாங்க அத அவுங்களே குடுத்துருவாங்க நம்ம நார்மலா உள்ள டீ ஷர்ட் எதுனா போட்டு போய்க்கலா மேல ஒரு ஜாக்கெட் மாரி குடுத்துருவாங்க
ம் ம் ஓகே ஓகே
யூனிஃபார்ம்ல நாங்க போடறதில்ல யூனிஃபார்ம் ஆனா காசு நல்லா பாக்கலாம் ப்ரோ மோஸ்ட்லி நீங்க உள்ள அந்த பிளேட்ஸ் எல்லா எடுத்து போய் அந்த ஸ்வீட் இதெல்லா பரிமாறீங்கள்ள
ஆமாமா
எங்களுக்கு அந்த மாரில்லா வராது நமக்கு டைரக்டா இந்த பிரியாணிதா லெக் பீஸோடோ வெச்சு பிளேட்ல மடிச்சு
ஆமாமா
அ எங் எங்க சைடுல வந்து கேட்டரிங் வர்ரவங்க வந்து ஃபுட்டு மட்டு செஞ்சு வெச்சிட்டு போயிருவாங்க
ஓ நீங்களே எல்லாத்தையு அடிச்சு எடுத்து் பிளேட் எல்லா இது பண்ணிக்கணு
நாங்க மூனு பேர் போனா அங்கபோனா பிரியாணி அதெல்லா தனித்தனியா அங்க அடிச்சு தந்துருவோ பிளேட்ல அடிச் அடிச் சு வெச்சிருவோ யாருக்கு எவ்ளவு சாப்பாடு சாப்பிடணு தர்னு சொல்ட்டு அளவு சாப்பாடு மாரி
ஓ ஓகே
ஒரு நாளைக்கு ஏழ்நூறுவா தருவாங்க ஏழ்நூறுவா எ
ஓ ஏழ் ஒரு நா ஒரு நாளைக்கு ஏழ்நூறு எட்நூறு
ஆமா ஒரு ஷிப்ட்டுக்கு அந்த ஒரு ஷிப்ட் நாங்க மதியோ லன்சு டைம் மட்டு போணோன்னா ஆமா நம்ம ஃபுட் அடிச்சு தர்ரம்ல்ல அதுக்கு ஏழ்நூறு ரூபா அம்ப அந்த ஃபுல் ஹீட் அதுல இருக்கல்ல அந்த குண்டா ஃபுல்லா தன நாங்க பீச தனியா ஃபர்ஸ்ட் எடுத்து போ ட்டு சாப்பாட தண்ணீர் பண்ணி அத குடுப்போ ஃபுல்லா கையெல்லா ஒரு மாரியா செவந்துரு அதுக்கு ஏழ்நூறு ரூபா பசங்களுக்கெல்லா நானூறு ரூபா இல்ல முன்நூறு ரூபா அவ்ளவுதா
ம் ம்
மார்னிங் டைம் வந்து நாங்களு மார்னிங் டைம் அவுங்க கூட போயிருவே அது தனியா ஒரு போர் ஹண்ரெட்டு எங்களுக்கு தருவாங்க தனியா மதியோ ஒரு எழுநூறுபா திருப்பி நைட்ல ஒரு எழுநூறுபா தசண்ட எய்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லா சம்திங் வந்துரு நம்ம கைல
செரி ஓகே ப்ரோ அப்புறோ வெச்சிரட்டுமா அப்புறமா பேசலா ஆ ஆ ஆ